ஹலோ கேக்குதா நம்ம போனோ தூறல் வந்துக்குதுப்பா
ஏன்
நாட்டார் வீடு எங்கயோ எடுத்துன் போயிருக்கா போல
புரியல
நாட்டா வீடு எங்கயோ எடுத்துனு போயிருக்காங்க போல அந்த வண்டி வேன்னு பச்ச கலரு வேனு நம்ம டூர் போயிட்டு வந்தோமே கேரளா
அது ஓகே டா யாரா எத்துனு போனச்சி
அந்த நாட்டாரு சக்கரவர்த்தி நாட்டாரு
ஆ
அவ நேத்திதா அந்த வேன வைப் ஆவர வேன் அது
ஆ
இப்ப அதுல என்ன இருக்குது பாட்டு ஃபுல்லா வச்சா அவங்களுக்கு காது வலிக்கும் ஆ லைட்ட ஆஃப் பண்ண சொல்ருவானுவ
ம் ஹ எதுக்குடா
எதுக்கு கிலோமீட்டருக்கு இரவத்தி மூன்றுரூபா அவனுக்கு ஆயிரத்தி எழுநூறுரூவா எங்கயோ ஊர் ஆளுங்க வச்சி போயிகில
ஆமா
என்னையு அதா சொல்லுனுகிறாங்க உங்க ஆயா அந்த வண்டில்லா போயி எறங்கன்ட்டு யாருக்கும் எப்பவுமே சொல்றப்ப பேசு செரி ஓ சொந்த ஒரு போயிருப்பன் தூத்துக்குடியாங்க
ஓ
ம் சிவசங்கர் நாதான்ங்கஜயா
இன்னொருத்தவன் எனக்கு எதனா
அரிமர் கிளியர் ஆயிடுமாமா இல்ல எதனா புற போடணுமா
தெர்ல அவன் என்னதா பண்ண போறானே
ம்
அவன் கிளியர் பண்ருவான்டா லாஸ் பரவால்ல லாஸ் செம்ல கிளியர் ஆயிடும் நெனக்கிற
அவனா இருந்து பேசிருப்பான்
ஆ அ அவன் என்னாடா அக்கௌன்ட்ஸு இன்ஸுலா தெரியும்தான
ஆனா லாஸ்ட் டைமுனு கூட பாக்காம அப்டே குத்துட்டு போறானுடா பத்துன்ட்டு பேப்பர
ஆ யாரு
மேக்ஸ் எம் ஒனு எழுதனுவங்க பி எஸ் சி பசங்க ம் பி சி எ பச ங்களதா அந்த ராஜமுனி கீனிஜமுனிலா அப்டே போனா அவங்க அர அவரு கூட இல்ல முக்கா அவர்லே வெளிய போலான்ட்டானுவோ
ஆ
வந்துதா நின்னு அவ்ளோதா ஏர்பர்ஸ் எத்துனு பூடுனுவாங்க இதேதா அந்த ஏர்பாட்ஸ் எங்கனே தெர்ல புதுசுடா ஃபஸ்ட்டு ஒன்னு வாங்கன எங்க அப்பா தொலச்சிட்டாரு
ஆ
சேரி அதே மாடல்ல வாங்கனுமானா சார்ஜர் போட்டு மட்டும் யூஸ் பண்ணிகலா இல்ல அத யூஸ் பண்ணி ரெண்டுத்தையும் அதனால திருப்பி ஒன்னு வாங்கனாங்க அதே மாடல்ல
ஆ
வாங்கி ஒரு வாரம் ஆச்சி ப்ரோ காலேஜி எத்துனு வந்த ஏழாவது நாலு அப்டே பேக்ல எடுத்துனு போயிட்டா பூட்டி
ஆ ஆ
கேட்டா பாதியில கிட்டு இருக்குது இன்றான் பாதில முனி கிட்ட இருக்கிது கிறான்
அவ்ளோதா கேம் ஆடணும் ரெண்டு பேரும்
அவ்ளோதா ஆயரத்தி எறநூறு ரூவா காலி
ஆ
இப்பதா அது ஏழுமலய முடிச்ச வந்துட்டுருக்கிறா
அடப் பாவி
வேஸ்ட்டா ரெண்டாயிரத்தி எழுநூறு கட்ணு டாடி
ஆ எதுகூடா ஆர் பாட்சுலா வாங்கி என்னடா பண்ண போற
டேய் இப்ப அது இல்லாம வெறுப்பா இக்குதுடா திருப்பி இன்னு ஒண்ணு வாங்கனுன்டா
திருப்பி இன்னோன்னா
வெருப்பா இருக்குது ஆர் பாட்ஸ் இல்லாம
அதா பாட்னாரு ஃபஸ்ட்டு பண்ணிந்தா அவன்ட போயிட்டு திருப்பதி கது கதய போட்டு இது பண்ணி பேசினிந்தா
ஆ இது என்ன சாப்ட போயிட்டேனே அப்பயா ஆ சாப்ட போயிட்டனே அப்பயா
அப்போ இல்லடா முன்னாடிடா ஃபஸ்ட்டா அவன்ட்டதான்டா பேசுனே கால்ல பத்து மணிக்கு அப்றோதான்டா
ம் ம் அவ இன்னுமா முடிக்கில
அவ ரெண்டாவ்து அப்டி பண்றா போல
ம்ம்
அதா பேசின்ந்தா இந்த வாட்டிலா வந்து எவனு வந் து மாலப்புழா மறைய கூடாது இல்லனா வேனா கேன்சல் ண்றா எதோதோ பேசுறா
டேய் நாங்க வந்ததே அது வேறடா
புரில்ல
ஆ ஆ நம்ம அது வந்ததே வேற
ம் ம்
நா மொதல்ல எங்க அத்த வீட்டுக்கு போலான்ட்டு இது பண்ணே
ஆ
அதுக்கப்புறோ அவன வேற தேவையில்லாம சொம்மா கூப்ட்ட அவ நா வருவ ஆனா நா மட்டு வெளிய இருக்கிறது வெறுப்பா இருக்கூடா அப்டின்னா
ஆ
ஆ ஆ சொல்ற சொல்ற ஆமா அதுக்கப்புறமா செரி போயிலா அப்டின் பாத்தோ
அ அ
அதுக்க அப்புறமா சேரி நீயு இருந்துற்றா வெளியவே நா மட்டு வந்து எப்புறா இங் அப்டின்னா
ஆ
சேரி ஒரு வாட்டி தான சும்மா போயிட்டு வந்துல்லா சோ அப்டி ஜாலியா போயிட்டு வர மாரி போயிட்டு வந்துல்லா அதுப்புற போயிட்டு வந்துட்டு ஒரு ரெண்டு மாச மூணு மாச த்தல கோயிலுக்கு போயிக்கிலா ட்ரெயின்ல அப்டின் பாத்தாங்க வேற எங்கயு போல திருப்பதி ம் போலாமா வரியா பைக்கில
நா வர்லடா
ம் நாத்திகெழம போலான் ப்ளான் பண்ணது எதுவு சொல்ல அத்த நாத்திகெழம போனு எழுவத்தஞ்சாந்தேதி முஞ்சோண மொல்ல மால போனோ டாப்பா திருச்செந்தூருகு
புரில
திருச்செந்தூர் மால போண்ணு
ம் ம்
பைய்யில் தா போபோற
திருசங்கு ரோடா
ம் ஆற்நூர் கிலோமீட்ரா நேபாள் ரைடுல்லா கன்ஃபார்ட் ஆயிடுச்சுரா நா வரலனு இருக்கிறே எங்க அண்ணங்கிட்ட
ஏ
இப்ப என்னடா ஒருத்தர்க்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரோ ஆவுதுடா
ஒர்த்தருக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரமா
ம் முப்பது நாலு
ஆ
ஆனா எவ்ளோ ரிஸ்க்கு நம்ம எதோ சும்மா ஒரு நம்பளுக்கு ஆச பட்றவுங்க ரைட் போனோன்லா
ஆ
என்னான்னா அது ஒரு லட்ச செலவு பண்ணி போறோல்லா அந்த ஒரு லட்சோ எல்லா இருந்ததுன்னா நூறு ஐம்பதாயிரம் போட்னு ஒரு காரே வாங்கிப்பனே
ஆ ஆ
எவ்ளோ சொன்னாலு கேக்க மாட்றா இவே
ம் ஒர்த்தருக்கேவாடா
ஆ சொல்ற அம்மா
ஆ
எனக்கு அவந்தா செலவு பாத்துக்குறன்றா
ஆ
அது இது சீட்டு எதுவு போட்டு வச்சுக்குரா போல அது எத்து போற அவசியோ எதுனா இருக்குதா
வா இல்லயே
ம் அவ வந்து எனக்கு நா போ போறே இது முடுச்ட்டு தாய்லாந்து ட்ரிப் போப் போறே தனியா
ஆ
பாஸ்போட் அப்ளே பண்ணப் போறே
ஆ
அப்டி இப்டின்னுகிறா அப்போ வீடு அதுலானா அதலா இன்னேத்துக்கு
புரியில
அம் வீடு அதெல்லா அப்டின் கேட்டோன வெச்சுகோ அதலா நேத்துக்குண்ணுவா
ம் ம் ம்
எதுவுமே பண்ண போறதுல்ல ஜாலியா சுத்தனுமா இவுங்கலா
ஆ ஆ
அவோ சுத்தனும்முனா அவே சுத்தி நம்மள வேற கூட கூப்புற்றா வெறுப்பாவுது எனுக்கு வேற வர முடியாதுன் சொல்ல முட்ல்லடா சொல்ட்டான்டா
ஆ
விளையாட்டா சொல்ண்டா விளையாட்டா சொன்னதுக்கே மொத்த போன் எடுத்து வந்து அப்டே காமிக்கிறா இந்த எடம்பாரு எப்டி இருக்குது பாரு இந்த எடம்பாரு அந்த எடம்பாரு ரெண்டு ஒரு வருஷோங்கிது இன்னு
ஆ
இதோட த்த டிசம்பரு
அப் பெர்சா ஆய்ட்லா போ மாட்டியாடா
எங்க
ரைட்டுலா
டேய் போங்கடா இதலா ஒரு ஐடியாவா டேய் எனுக்கு இ இல்லனாக் பன்லா ஆசையேயில்லடா சொம்மா சொல்லுவோண்டா நா அப்டி ஒன்னா சொன்னாச்சு ட்ரெயின்ல கோரியர் போட் லான்டா வண்டி அப்டி வோனா போலாண்டா அப்டின்ன அப்டியு போ கூடாதுன்றா
ஓட்டின்தா போணுமாமா டேய் இன்னாடா ஆவற்து முதுவு கிதுவ்லா
ஆண்டில் பார் எல்லாமே மாத்தில்லா
டேய் மாத்துனா கூட ஒக்காந்துனுக் போ முடியாதடா தீஞ்சிறுண்டா
ரயின்யில்லியே போனாக்கூட போ மாட்டே
எவல் நேரோ ரெண்டாயிரோ கிட்டே வர்ல
மூனாயிரோ கிலோ மீட்ரு வரோ
மொத்தோ சேத்தா அ
உ உம் போர்த்து மூணாயிரோ
ஏ ரெண்டாயிரோ வருன் நெனைக்கிரண்டா ஓர் ரெண்டாய்ரோ தெர்லே வந்துரோ முனாயிரோ ஆமா பெண்டு கிண்டு போவோ ஆ
அப்பு டவுன் சேத்து
ஆ
அப்பு டவுன் சேத்தா இல்ல அப்பு மட் தெர்ல ஆ மூணாயிரோ சொல்லியிந்தா அ அப்றோ ரூமூ அங்க போற அட்வென்டுஸ் ஆக்டிவிட்டிஸு அங்க வேற பெட்ரோலு ஒரு லிட்ரு இருவத்தஞ்ரூபா இங்க நூர்வா நூத்தி ஏல்ரூபானா இங்க இருவத்தஞ்ரூவா எக்ஸ்ட்ரா நூத்தி முப்பத்தினால்ரூபா முப்பத்திஏல்ரூபா இருக்கோ பெட்ரோலு
ஆ
நேபாள் நேபாள் நேபாள் கரன்சிலா இன்னு மாத் திட்டு திருப்பங்க ஃபுட்டு முப்பதுநாள்தான்டா போனு டேய்
ஆமா
டி டி ஃப் போயிட்டு வந்தானே ஓர் முப்பது நாள் ஃபர்ஸ்டு வந்தா இருவத் எட்டு நாளே அவ்ளோ அவனுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரோ ஆயிட்ச்சு பட்ஜெட்டு் உ பட்ஜெட் இடியோல அவ நிறைய ல்லா வாங் கிருப்பாங்க போயிட்டு ஏதோ ஒரு லட்சத்தி பத்தாயிர அவ அவனு ஈக்குவலா போற இதுவா இருக்குது நம்புளுக்கு அவன்ளா வேளக்கே ஆவாது
ஆ ஆ
குதி கேரளா அந்த மாதிரி எனா சுத்தலா
கிட்ட கிட்ட போட்டு எத்தவணுமேப்பா ஒரு லட்ச
ஆ
கேட்டா அவ இப்ப போயிட்டு வந்தோல இப்ப அவனுக் போயிட்டு வந்துக்கக்கு அவனுக் எண்பதாயிர ரூபா ஆச்சுரா
ஆ
ஆமாங் வ ஓர் இதுல போயிரானுங்கோ ஹப்பு அத் வந்து எல்லாமே லீகலு இப்ப நம்ம நாட்ல எல்லா மல்லியலா லா அந்த பப்புல எல்லாம ல்லிக்கலா வந்து அந்த பையா உடைய ஃப்ரெண்ட்டு இத நடத்துறாங்க போல
ஆ
நானேப் பொக உர்றது ஒரு பி இ இ ஆர் அது ஒண்ணு ஆறாயிர் ருபா
உ
பாத்துக்குவோ அதெல்லா ட்ரை பண்ட்டு வேற வந்துக்குரா
ஆ
வீடியோலா பாத்தோனா அந்த மாரி இக்குது மொத்தமே
ம் ம்
அதனால அவ்ங்க திருப்பி அங்க போனோ நா நறியா எத்துக்கு போல
ஆ
இப்போ போந்து வந்து அவ சும்மா மேலோட்டமா தா ஈந்த பனி ஃபுல் பனி உள்ளலா போலயா அதெல்லா பைக்கு அதுலந்து அதில்ல ஓன் ப்ராபர்ட்டி தா அதனால அது
ஓ
எங்க வீட்ல யாருக்குமே உடன்பாடு இல்ல அனுப்புறத்துக்கு நானு போறத்துக்கு உடன்பாடுல்லை அவன அம்ச்சுட்றத்துக்கு உடன்பாடு இல்ல
கீழே இருந்து மேல வரிக்கு போனுமாடா
இங்கிந்த அங்க போறதுக்கே எனக் பயமாக்குது
எங்கிருந்த
வீட்லருந்து டெல்லி அங்கலா தாண்டி போறதுக்கா
வ நேபால் சைடு அ மேலதா ண்டாது
தெ அவங்களே மைண்ட் மாத்தி எதுக் இப்ப வேஸ்ட்டு பண்றது எதனா வாங்கலா காரு கீரு அப்டின்டு எதனா தோனுச்சினா
ஆ எத்தன பேரு போ போறீங்கா சேர் சொல்லியிருந்தாங்க
நானு சேரி என்ன உட்று
ம் ஆ
நா சரவணெ
ஆ
அந்த அஜித் அண்ணெ
ஆ
ஆ அதுக்கப்றொ அந்த நேபால் பையா ஏ பைக்ல ரெண்டு பேரு ஆனா எந்துல ஒத்தருது ஒத்தரு
ஆ
அதுதா நமக்கு உள்ளோட்டுல ரெண்டு பேரு
ஆ
அண்டர்ல ரெண்டு பேரு
ஆ அஞ்சு பேரு அஞ்சு பேருக்கு அஞ்சி லச்சருவாடா
ஆமா தேவல்லாது தெரியாதுடா அதெல்லா
அஞ்சு லச்சருவா டேய் காரு புதுசா எடுக்லா போலடா
காரு ஒண்ணு வாங்கிட்டு ஜாலியா ஃபேமிலியோட கோயில் ரெண்டு போயிட்டு வந்தாலே முஞ்சி போச்சு
ப்ரச்சன இல்ல
கார் வாங்கிட்டு ஃபேமிலி டிரிப்பு கோயிலுக் கீயிலுக் போய்ட்டு வந்தாலே ஜாலியா இந்துருக்கு இந்தாட்டி
ஆ ஆ
உம் செய் எவன்டா
மெச்சூர்